ஹெலோ
ம் வணக்கம் தோழி
ஆ வணக்கம் ம் சொல்லு
நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு ரொம்ப சாடிஸ்கின்னா இருக்குன் ஃபீல் பண் ஆனா நீங்க வந்துட்டு கொஞ்சொ மசாஜ் பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் நடங்க போதும் அதுவே அது நாளாக நாளாக அது தண்ண அதோட நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர்க்கே அது மாறிரும் அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்
எனக்கு அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அதுதான் கல்யாணமாயி எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணத்தை ப்ப கூட அவ்ள என்ன ஒரு டென் ருபீஸ் பான்ஸ் பியூட்டி சரியங்களா பான்ஸ் ஒ் பியூட்டி ஒரு டென் ருபீஸ் பேக் இருக்கும் அதுதான் என்னோட பவரா அந்த அப்பல்லா ஆ் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த இப்பல்லாம் அது மட்டும்தான் வேற எதுவுமே லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியே இப்ப எயிட் இயர்ஸ் கழிச்சு யூஸ் பண்றதம் நீயெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டியே இப்பல்லாம் எப்படி இது பண்ணிட்டு இருக்கே அப்படி
நல்ல கை காலுக்கெல்லாம் மாயஸ்சுரைசர் அப்ளை பண்ணுங்க நல்ல பாடி மாய்ஸச்சரை ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க
ஆஹ்ஹ் சரி அதையும் அதையும் பார்த்துதான் இருக்கேன் பிலிகிராமோடத ஒண்ணு பாத்து வச்சிருக்கேன்
நீங்க அப்படினா ஒன்னும் இது பண்ண வேண்டாம் சும்மா ம இந்த அது என்னது நான் யூஸ் பண்றது அதுதான் யூஸ் பண்றேன் நானு என்ன பார்மஸிஸ்ட்வ தெரியுமா மெட் பிளஸ் இருக்கு தெரியுமா
ஆமா
அதில வந்துட்டு சும்மா மாய்சஸ்சுரைர் பாடி மாயஸ்சுரரைசர் வந்துட்டு நிறைய வச்சுருப்பாங்க அதுல ஏதாச்சும் ஒன்னு வாங்கிக்கோங்க சும்மா கை காலுக்கு தானே தேய்க் போறீங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
கம் ஒரு பைவ்ஹண்ரட் அந்த மாதிரி வரும் ஒரு பெரிய பாட்லே அவ்வளோதான் வரும்
ம் உம் சரி சரி சரி
அதுல ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்கோங்களே அது போட போட போட சன்னாலே ஸ்கின் நார்மல் ஆயிரும் மாயஸ்சுரைசர் வந்து கொஞ்சம் ஸ்கின் மாயஸ்சரைஸரா இருக்கிறதுக்காகதான் யூஸ் பண்ணுவோம் நீங்க போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணனும்னுஆனா
சரி சரி சரி ஓகே
கேட்டுக்கோ ஏங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா
ஆமா சஜைக்கும் மாய்ஸரைசர்க்கும் என்ன என்ன இது
நீங்க எப்படி சர்ஜரி பண்ணிருக்கீங்க என்ன வேலை எங்க எனக்கு
எப்படி வாய் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை உடம்புல வயித்துக்குள்ள பண்ணதுக்கும் ஸ்கின்னுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படியெல்லாம் இருந்தா ஒண்ணும் இல்லை நான் என்ன ஆச்சுன்னா அந்த சிக்ஸ் மந்த்து அவங்க வந்து குடுத்தாங்க ரொட்டீன் ஒர்க்க பண்ணாம உட்டுட்டேன் அவங்க வந்து புரோட்டீன் பவுடர் எடுத்துக்க சொன்னாங்க சம்திங் டேப்லெட் எல்லா குடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு ரிவியூ போகும்போதுதான் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப் பறம தான் எனக்கே ஏன் இப்படி ஓகே இழச்சது ஓகே பட் வந்துட்டு சேகிஸ்கின் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கல்லாம் எடுக்கறீங்களா இல்லையானனு அப்புறம் தான் சொன்னதுக்குப்புற தான் புரோட்டீன் பவுடரு அயன் டேப்லட் எல்லா கால்சியம் மினரல்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சேன்
ஹம் அதெல்லாம் சாப்பிடுங்க நார்மல் ஆயிரும் கொஞ்ச நாள் நார்மல் ஆயிரும் உம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களா யாராச்சும் ஆனா உண்மையா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் எனக்கே சின்னதா ஒரு டிஃப்ரெண்ட் வர்றப்பய நமக்கு பயம் வர்ற
ஆமா எனக்கு எப்படி இப்ப ஒண்ணும் இல்லை என் பேஷ்ச பாகுதே கையப்பாத்தாவே ஐயோ என்ன வயசு ஆயிச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு
அப்படியா நினைக்காதீங்க அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல
அப்படியே எனக்கு ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்பறம் தான் தேடு தேடு தேவ அமே சான்ல எல்லாத்தையும் தேடி எது பெஸ்ட் பிராடக்ட்டா இருக்கோ எது நல்லா ரிவ்யூ குடுத்துருக்காங்களோ அப்படின்னு பாத்துட்டு
உம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க சும்மா நார்மலா யூஸ் பண்ணுங்க அதுவே போதும் நாலாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ண மாட்டேகா சும்மா அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன் அவ்ளோதான்
சரி சரி சரி
உம் நல்ல ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம்ல நீங்க
லெமன் ஜூஸ் குடிச்சிட்டுதான் இருக்கேன் இளநி லெமன் ஜூஸ்ஸீ
உம் நல்லா எ எல்லாம் நல்லா சாப்படுங்க ஆனா கொஞ்ச கம்மியா சாப்படுங்க ஏன்னா இப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க பத்
அதனால என்ன இ இப்ப இல்ல நான் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு என்னோடது இப்ப எங்க வீட்டு்ல எல்லாருமே ஃபுல்லா நல்லா சாப்படு சாப்படுனு தான் சொல்றாங்க ஆக்சுவலி எனக்கு இப்ப கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்குது அப்டின்னுதான் சொல்றாங்க நல்லா சாப்ட்டு ஒடம்பு தேத்து அப்டிங்கிறாங்க எல்லாரும் யாரு பாத்தாலும் அப்படிதான் சொல்றாங்க எனைய
சரி நீங்க ஒரு செவன்டி கேஜாவது இருக்கலாம்க்கா நீங்க வந்துட்டு எப்படி சொல்லு நீங்க ஒரு ஹண்ட்ரட் கேஜி எவ்ளோ இருந்தீங்க
ஒன் நாட் ஃபோர்
அவ்ளோ இருந்துட்டு நீங்க ரொம்ப கம்மி பண்ணி
இல்ல இல்ல என்னோட ஹைட்டுக்கு அவ்ளோதான் இருக்கணும்மா பிப்ட்டி ஃபைவ் வு அவ்ளோதான் இருக்கனுமா இப்பவே அஞ்சு கிலோ ஜாஸ்தினு தான் சொல்றாங்க இதுக்கு மேல எலச் சின்னாலும் நா பாக்கறக்கே முடியாது பாக்கறக்க முடியாதல்ல இல்ல இல்ல பாக்கறக்க முடியாது அப்டின்ட்டாங்க எந்நீய
அசரி சரி ஆனா நீங்க கொஞ்சம் வைட் கூடுங்க தப்பில்ல
சிரிச்சா பல்லெல்லா தெரியுது அப்டிங்கிறாங்க நா எவ்ளோ குண்டா இருந்தேன்னு எனக்குதா தெரியு ஐயோ அப்பா என்னைய அப்டி கிண்டல் பண்ணுவாங்க
குண்டா இருக்கே கிண்டல் பண்றாங்க இதுக்காக வெயிட் லாஸ் பண்ணீங்களா
அது கிண்டல் பண்றதெல்லா பண்றதான ஆக்ஸ்வலி எனக்கு நெஞ்சுவலி வந்து ட்டே இருந்துச்சு அடிக்கடி அதுக்காக வீக்லி வீக்லி எனக்கு ஸ்கேனிங்கே ஹார்ட் எதாவது ப்ராப்ளம் அப்டின்ட்டு இ சி ஜி ஸ்கேனிங்கு இதுக்கே அமோண்ட் டபுள்லா போகு
நானே இது இது ஓப்பனா சொல்றே நானே ஒரு சே ஒரு சி ஒரு ஃபாட்டி ஃபைவ் கேஜிதா இருந்த மேரேஜ் ஆனப்ப நா ரொம்ப ஹைட்டாதா இருப்ப நா ஃபாட்டி ஃபைவ் கேஜிதா இருந்த அப்றோ அபாஷன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்பறோ எனக்கு வந்து எப்டி சொல்றது எனக்கு ஒரு பத்து நிமிஷோ ரொம்ப மூச்சு தெணறல் வந்துருச்சு பண்றப்ப அந்த மாரி ஆயிடுச்சு அதுக்கப்பறோ அது டெலிவரி மாதிரி பண்ணாங்க அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பத்து ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு அப்டே ஸ்டாப் ஆயிட்டு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ஹாட் அந்த எடத் த்துல ஹார்ட்டு இருக்குல்ல சென்தர் அங்க பெயின் ஆயிடுச்சு அதுக்கப்பறோ வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அமிக்கி இது பண்ணி அப்பறோ மாஸ்க்கு எல்லா வச்சி விட்டாங்க அக்சிஜன்லா அப்பறோ ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சி அதுக்கப்பறோ வீட்டுக்கு வந்ததுக் அப்பறோ எனக்கு ஒரு ஒன் வீக் அப்பறோ கொஞ்சோ அழுத ஓவரா அப்பறோ நா அழுது அப்பல்லா எனக்கு ஜெஸ் பெயின் வந்துட்டே இருந்துச்சி அப்பறோ டாக்டர்ட்ட போய் காம்ச்சப்ப அவுங்க சொன்னாங்க இ சி ஜி எடுத்துட்டு கொஞ்சோ வந்துட்டு எதோ தண்ணீ இதாயிருக்கு எதோ சொன்னாங்க அதுக்கப்பறோ நா கொஞ்ச நாள் அப்பறோ பாத்துட்டே இருந்தே அது வந்துட்டு எல்லாத்துக்கு யூஸ்வலாவே எ எதா ஒரு சின்ன இஸ்ஸு வந்தாலு வெளில ரொம்ப
பயப்பட பயப்பட்டுடா எப்டி இருந்தாலு ஒடம்பு அவ்ளா சோடு இருக்கான அப்போ கரெட்டா நெறைய பேரு ஒடம்பு இருக்கறவங்கெல்லா எறந்தர்றாங்க ஹாட் அட்டேக் எல்லா வருது அப்டின் சொல்லி சொல்லீட்ருந்தாங்க அந்த மாரியெல்லா பேசீட் ருந்தாங்க அதனால கொஞ்சோ அப்டி ஆ ஆமா அதனால பண்ணதுல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல கன்சிடரு பண்ணோ கன்சிடர் பண்றது
பரவால்ல நீங்க ஒரு செவன்டி கே ஜி இருக்கலா தப்பு இல்ல நல்ல ஒரு நார் மலா சாப்பாடு சாப்புடுங்க நான்வெஜ் நல்லா கிப் பண்ணுங்க நல்லா ஒரு மீல்ஸ் சாப்புடுங்க நல்லதுதா ஒன்னு செய்யாது நீங்க ரொம்ப எளைச்சிட்டு ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க இது ஸ்கின் நார்ம்லா ஓ நீங்க நல்லா நடங்க சாப்புடுங்க நார்மலேஸ்ட்டாருங்க
ஆ சரி சரி சரி ம்
உம் இதுக்கெல்லா ஃபீல் பண்ணாதீங்க
ஃபீல் பண்ல
உம் ஆனா உண்மையா ஸ்கின்னுங்கிறப்ப நமக்கு கொஞ்சோ ஃபீலாத்தா இருக்கும்
ம் ம்
இருந்தாலு நீங்க அத நெனைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னா அதுவு தன்னால இதா ஆயிட்டே இருக்கோ உங்களுக்கு மனசுக்குள்ள அது ஒரு இதா போயிட்டு இருக்கோ நல்ல ஒரு மாய்சுரைசர் குடுத்து மசாஜ் பண்ணுங்க
உம் உம் உம்
புரோட்டீன் பவுடர்ஸ் அதெல்லாக்கோ தந்துருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அதெல்லா சாப்புடுங்க நார்மல் ஆயிரு
செரி ஓகே ஓகே மார்னிங்கா தோச அதா சொன்னல்ல தட்டப்பயிர் கொழம்பு முருங்கைக்கா கத்திரிக்காலா போட்டு
உம் எத்தன தோச சாப்பிடுவீங்க
ரெண்டு தோச
ஆயில் ஊத்துவீங்களா இல்ல அது ஸ்கிப் பண்ணிக்குவீங்களா
கீ கீ
கீ ஊத்திக்கிவீங்களா
ஆஹ் ஆமா ஆமா
நாலா தோச ஊத்துறேனு சரம் மாரி அப்டே எண்ணைய சர சரனு ஊத் தி நல்லா மொறு மொறுனு ஊத்துவே ஆ வந்து நா வந்துட்டு சும்மா மொறு எப்படி சொல்றது ரொம்ப லேயர்டா ஊத்துவாங்கல்ல
ஆஹ் ஆஹ்
அந்த மாரி சாப்பிட மாட்டே எனக்கு வந்து நல்லா மொத்து மொத்துன்னு இருக்கனு தோச அப்பதா பிடிக்கோ
ஓ அப்டியா செரி செரி செரி எங்க வீட்லல்லாம் அப்டியா போத்திட்டு
எங்க வீட்லயூ அப்டிதா என் ஹஸ்பண்ட் அப்டிதா சாப் சாப்டுவாங்க ஆனா நா மட்டு அப்டி சாப்டுவே நா அப்டி சாப்டுச்சல அத பாத்து பாத்து அவுங்களுக்கும் சாப்டுனும்ன்னு இருக்கும்ல
ஆஹ் ஆஹ்
சாப்டுவாங்க சம்டைம்ஸ் அது எனக்கு தோணு மொறு மொறு நா கேக்குற மொத்தமா ஊத்திக் குடுக்குற
செரி செரி செரி செரி இல்ல எங்க வீட்ல வந்து எவ்ளோ எப்டி ஊத்துனாலு த்ரீ த்ரீ அதுக்கு மேல சாப்ட மாட்டாங்க என் பையன் மட்டும் தா நா டூ என் ஹஸ்பண்ட் த்ரீ தா சாப்டுவாங்க அப்புறோ பையன் மட்டும் தா ஒரு மிஞ்சி போனா அவே எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னு டூ தா ஒரு ஃபோர் ஃபைவ்வு சாப்டுவா அவ்ளோ தா அவனுக்கு மொறு மொறுனு புடிக்கோ அவுனுக்கு வந்து அந்த கொழம்பு என்ன அப்டிங்கிறதுதா மெயின் மேட்
அன் அதாது நீங்க வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு ரொம்ப எப்டி சொல்றது ஆயில் அந்த மாரி ஊத்தி குடுக்காதீங்க ஏன்னா நீங்க வந்துட்டு குண்டா
இல்ல இல்ல அவனுக்கு தா கீயி ஊத்தி குடுத்துட்டு இருக்கே அவனுக்குதா கீ எனக்கு நா எனக்கு இப்ப ரொம்ப இதெல்லா இல்லல அதுனால நானும் கீ யூஸ் பண்ணிக்கிறது
ஓகே ஓகே ஆனா நீங்க வந்து அவன ரொம்ப வெயிட்
இல்ல இல்ல அவன் ரொம்போ ஒள்ளியாதா இருப்பான்
உம் ஏன்னா இப்ப நீங்க இவ்ளோ கஷ்டபற்றீங்கல்ல
ஆமா ஹா
ஜெனிடிக் மாதிரி வந்துட கூடாது அதுனால சொல்றேன்
செரி செரி செரி புரிது இல்ல இல்ல இல்ல புரியுது புரியுது
ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே உடம்ப மெயின்டெய்ன் பண்ணிட்டோனா கூட நமக்கு பெருசா தெரியாது ஆனா நம்ம இப்டி ஆனா எனக்குலாம் இப்போ உண்மையாவே ரொம்ப ஃபீலா இருக்கு எனக்கு எனக்கு தொப்பயே கிடயாது ஆனா இப்ப தொப்பலலாம் வந்ததூ எனக்கு அது பாக்கவூம் என்னடா இப்பிடிலாம் ஆயிடுச்சு நம்ம ஒடம்பு அப்டின்னு தோணும்
ஓ செரி செரி
நல்லா ஒரு வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நெனப்பேன் ஆனா நான் வெயிட் லாஸ் பண்ண மாட்டேன்
அ
இங்க இருந்து ஒரு பத்து இஞ்சி நடந்து போனாலே எனக்கு தன்னால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடூம் நடக்க மாட்டேன்
செரி செரி செரி
ச்சி தான் உருளுவாங்க உன்னால நடக் நடக்க முடிலல்ல அப்புறோம் ஏன் நீ உருண்டுட்டு கிடக்கற அப்டிங்குவாங்க
ஆஹ் ஆஹ் செரி செரி செரி
ஆனா நடக்கணும்னு இருக்கூம் நடக்க மாட்டன்
ஓக்கே ஓக்கே செரி செரி
அம்மா வீட்ல இருக் இந்தா இப்ப கூட அம்மா கொஞ்சம் வேலைலா வாங்குவாங்க சரி ஓகே அந்த மாரி இருக்கோ கடைக்கு போவே
கே
என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப் அப்புறம் அப்படியே தலைகில மாறிட்டேன்
ம் ம் செரி செரி
ம் கொஞ்ச நல்லா நடங்க அதா நல்லது
ஆமா கண்டிப்பா ஏதோ கொலூசு சவுண்டெலா கேக்குது
கொலூசு சவுண்டு கேக்
சேரி ஓகே ஆமா ஆமா சேரி ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்குறே கால் பண்ற நானு
ஆ ஓகே ஓகே